ஹலோ சொல்டி
என்னடி பண்டிருக்க
அப்டியே ஒகாந்து இருக்கற செரி சும்மாதானே இருக்கே நெயில்ஸ் லா கொஞ்சோ வெட்டிட்டு நெயில் பாலிஷ் போடுவோமே அப்டின்னு போட்டுட்டுருக்கர அதுவு இந்த ஓட்டு போடும் போது மைய எடுத்து த்து வைப்பாங்க பாரு
ஆமா
ம் அது வந்து ஒரு லைன் இழுப்பாங்க எனக்கு வந்து நெயில் பாலிஷ் மாதிரி போட்டு விட்டுட்டாங்க
உனக்கு போயிடுச்சா அது
அது போகலன்னு இன்னு பாதி கைக்கு இருக்கு ஒரு சிங்கிள் லைன்னா கூட சேரின்னு நா ஓட்டு போட்டுட்டே அப்டின்னு இப்டி கா போட்டோ எடுத்து போடலா
ஏய் எனக்கு எனக்கு அழகா சிங்கிள் லைன் போட்டு விட்டுச்சுடி அந்த லேடி அது போயிருச்சு
எனக்கு ஒருத்தரு வயசானவர்தான் அவரு போட்டு விட்டாரு பஸ்டு இலுத்தாரு அது ஒரு லைன் மாத தான் வந்துச்சு அப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரில என்னமோன் நான் நெயில் பாலிஷுக்கு அப்டி கைய குடுக்குற மாதிரி எடுத்து பூசு பூசுன் ரெண்டு மூணு டைம் எடுத்து பூசி விட்டுட்டாராருக்கு
அது எங்க அம்மாக்கு அப்டித்தான் போட்டூட்று இருந்தாங்க நல்லா அது நெய்பாலிஸ் ரிமூவர் அப்பவே வச்சு தொடச்சா போயிருந்தான
நா வீட்டுக்கு வர்றதுக்கே டைம் ஆயிடுச்சு வெளில போயிட்டு கொஞ்சோ ஜாமாலாம் வாங்க வேண்டியது இதுது போயிட்டு வெளியில வந்துட்டு சும்மா கை வச்சு தொடச்சம் போகவே மாட்டேன்ருச்சு சரி ஆனா டென்ஷன் இன்னு இருக்கு பாதி கைக்கு இருக்குது
ம் அந்த எடம் மட்டு நெயிபாலிஸ் எத அடிச்சாலு ஒரு மாரி டார்க்கா தெரியு
ஆமா லைட் கலர் அடிதச்சம்னா தெரியும் டார்க் கலர்ல அடிச்சம்னா தெரியறதில்ல
இல்ல அப்டி அடிச்சாலுமே கொஞ்சோ லைட்டா அது ரொம்ப தீட்டி வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சோ அந்த எடம் மட்டும் ஒரு மாரி கருப்பு விழுந்த மாரி தெரியு
அது இன்னு இருக்குது அற கைக்கு யறு வெரலுக்கு இருக்குது அதான் எ எப்ப போவன் தெரியல அது எங்க ஆசையா நெகம் வளர்த்துவே நானே அது இப்படி லைட்டா ப் இப்டின்னு ஒரு ஒரு இந்த ஒரு ஒரு எஜ்ஜ்ல ஒரு ஒரு எட்ஜ்லயோ சென் ட்ரலயோ இப்டி வச்சு இன்னொரு நகத்த வச்சு இப்டி லைட்டா ப்ரெஷர் குடுத்தா போது வந்துரு
என்னோடது வந்து நா ஒரு டைம் நகொ வளத்தி நலல ஓரளவுக்கு நல்லா வளத்தி வச்சிருந்தே
ம்
ஆ என்ன பண்ணா ஒரு டைம் தலக்கி குளிக்கும் போது சின்ன கட்டு மாரி இந்த விலக்கிகழுவும் போது லைட்டா அது ஒரு ஓரத்துல மட்டு லைட்டா மேல் நெகத்துக்கு ஃபுல்லா பே ஃபுல்லா அது பிஞ்சு வராம மேல ஒரு ஓடு மாரி இருக்குல்ல சாப்ட் நெகம் அடி இருக்கும் மேல ஒரு ஓடு மாரி இருக்கு அது மட்டு இப்டி ரெண்டா பிரிஞ்சிருந்தது நெகொ
ம்
சரி அப்டித்தானே பிரிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சொ வளர்ந்துன்னா அது லைட்டா கட்பண்ணி விட்டுருவோ ஈவனா எல்லாத்தையும் அப்படின்ட்டு விட்ருந்தே நா வந்து தலை குளிச்சம் பாரு என்னோட முடியில மாட்டி அத ஃபுல்லா பிச்சுக்கிட்டு வந்துருச்சு
அது அப்படித்தா இருக்கும் நம்ம விட்டனால அது அப்படித்தா இருக்கும் ஐயையோ அந்த வழி சரியான வழி ஏன்டான் இருக்கும் நான் சும்மா இப்படி கை கால்ல வே இப்படியே ஏதாச்சும் டிவி பாத்துட்டு இந்த கால் நோன்றது கைய நோன்றதுன்ருப்பேன் இந்த ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடில்லாம் இப்டிதா கால் அப்படியே எடுத்துட்டே இருந்தேன்னா ஒரு நகம் அப்படியே சும்மா லைட்டா எக்ஸ்ட்ரா இருந்தது வந்துருச்சு இன்னொரு சுண்டு வரல் இருக்கு பாரு நீ சொன்னா எப்படி டீன்னு கேப்ப மொத்தமா புடுங்கிட்டு வந்துருச்சுடி
அது எப்படி புடுங்கச்சு
அதுதாண்டி தெரியில அந்த நக வேற கருப்பாக இருந்துச்சா எங்க அம்மாட்ட கேட்டேன் அம்மா இங்கே பாருங்கம்மா அப்படின்னா எங்க அம்மா பிடிச்ச என்னமோ ஹாரன் அமுத்துற மாதிரி அமுத்தி விட்டது அம்மா அங்க நகமே இல்லை மா பின்ன என்னடி பண்ண அப்பிடீன்னா இப்படின்னம்மா வந்துருச்சு அதாவது பாதிக்கு வந்துருச்சு மீதி பாதி ஒட்டிக்கிட்டே இருந்தது
அது நகச்சுத்து மாதிரி வந்துருச்சோ
தெறில கருப்பு கலர்ல இருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு விரல்லே யு இருந்துச்சு
அது நகச்சுத்துன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏதோ எலுமிச்சம்பழோ வச்சு கட்டுவாங்க எலிமிச்சம்பழத்துல ஓட்டைய போட்டு உள்ள வச்சு கட்னாங்கன்னா அந்த இதுல கால்ல மாட்டி விட் கால்லயோ கையேயோ அது மாரி கருப்பு நகொம் வரும்போது மாட்டியுட்டாங்கன்னா சரியா போயிருமா
ம் ம் நான் இப்படி அதாவது நக எப்பமே இப்படி பிரிச்சு பிரிச்சு எடுப்பே எக்ஸ்ட்ரா இருக்கெல்லா அப்படி கைலையே எடுத்துருவேன் நா நெயில் கட்டர் வெச்செல்லா யூஸ் பண்றதில்ல அது என்னடானா மொ த்தமா அந்த பேஸ்ல இருந்து பாதி தூரத்துக்கு பிச்சுட்டு வந்துருச்சுங் மீதி பாதி வரவே இல்ல அடு த்த எண்டுக்கு ஒட்டிகிட்டே இருந்துச்சு அப்படியே இப்படியே எங்க அண்ணங் கிட்ட பேசிட்டே அண்ணா அண்ணா அண்ணா அண்ணா அப்படின் பேசிட்டே நகத்த பிச்சு எடுத்தன் டீ நானு
நா நா எனக்கு ஒரு டைம் என்ன ஆயிற்சு இந்த அறுவாள்ல வந்து வெட்டுப்பட்டுருச்சு நகொம் இந்த கை வந்து பெருவரல்ல வந்து அ எங்க மாட்டுக்கு தீவனந்த் தரிக்கும் போது என்ன பண்ண வாழகண்ணோட இந்த கட்டை இருக்குல்ல அடிக்கெழங்கு அத வந்துத் தரிச்சு மாட்டுக்கு வெப்பாங்க
ம்
அத வந்து நான் வந்து தரிச்சுட்டு இருந்தன் என்ன பண்ணேன் ஓங்கி தரிச்சம் பாரு வெரல்ல உழுந்துருச்சு நல்லா வெ ட்டு உழுந்துருச்சு நகொம் பொழந்துகிச்சு
ம்
டாட்டர்ட்ட எல்லா போயி இது பண்ணதுக்கு அப்புற அந்த நகம் உழுகரு உழுகுறது இந்த பக்க ஸ்கின்ல இருந்தும் வரமாட்டேங்குது இந்த பக்கொம் ஒட்டி இருக்கிறதும் அது அப்படியே இருக்குது இந்த விரல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ அதாவது நல்லா வெட்டிச்சு நகொம் இந்த எண்டுல இந்து இந்த எண்டு வரைக்கும் ஸ்கின் வரைக்கும் பொழந்து ஸ்கின்னும் பொழந்துட்டு இருக்குது
ஆ
அது வந்து ஸ்கின் கிட்ட மட்டும் அந்த ஸ்கின் கிட்ட மட்டும் ஒரு தையல் போட்டு விட்டு ட்டாங்க இந்த நெகம் வந்து நெகம் மட்டு்தான் கட் ஆயிருக்குமா அப்படின் சொல்ட்டு நெகோ எப்படின்னா ரெண்டு பக்கோ இப்டி பேந்து பொளந்து நிக்கிது ஆ அந்த பொளந்து நிக்கிறது வந்து என்ன ஆச்சுன்னா அ ஒரு பக்க வந்து அது அது நெகோ பட்டுப்போகுல்ல அடிபட்டது பட்டு போயி வரணுல்ல வரவே இல்ல அது என்ன ஆகுதுன்னா அந்தெடத்துல புண்ணு இருக்கிறக்கு கொத கொதன் ஆயி அந்த நெகோ வரமாட்டேங்கிது இ இந்த பக்கோ அந்த ஆ அதுக்கப்புறோ ஹாஸ்பிட்ல்ல போயி அந்த நகத்த எடுத்து விட்டாங்க க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து விட்டாங்க எடுத்து விட்டு அப்பறந்தா எனக்கு ஃபுல்லா நெ கோ வளந்தது நல்லா நெகமா
இது வளந்துருது ஆனா எனக்கு இந்த நகொல்லா ரொம்ப லை டா இருக்கு என்ன டெஃபிஷியன்சியோ எனக்கு தெரியாது ஆனா என்ன எனக்கு இப்படித்தா இருக்கு அதல முடி எல்லா எல்லா கருகரு கருன்னு எல்லாத்துக்குருக்கு எனக்கு மட்டு இப்டி நெரச்ச முடியா இருக்கு அத வ வந்து கவர் பண்றக்காக அங்கங்க கருப்பு முடியா இருக்குமா இருக்கு
ம் இத் அது எதாவ்து கால் சியம் அது மாரி எதாவ்து பீ ட்வெல் அது மாரி டெஃபிசியன் விட்டமின் குறைபாடா இருக்கு இன்னொ உன்னொன்னு உனுக்கு தெரியுமா இந்த என்னோடது என்னோட நெகோ வந்து எப்டின்னா ஒரு நெகத்துல வந்து ஒரு வெள்ள கலர்ல இப்டி உள்ள இருந்து கோடு மாரி வரு
ம்
அந்த கோடு வந்து நெக கட் பண்ணாலு அந்த எடத்துல ஒரு அது ஒரு எக்ஸ்ட்ரா நெகோ குட்டியா வளந்தா எப்டி இருக்கு ஒரு லைனுக்கு அது மாதிரிதா இருக்கு ஆனா அது சதம் மாரியு இருக்கு நெக மாரியு இருக்கு அது வந்து கைல பிச்சா உயிரே போறளவுக்கு வலிக்கு
நம்மளுக்கு தாண்டி புதுசு புதுசா எல்லாமே வருது
ஆமா அது நெய்ல் கட் பண்ணி எடுக்கலா அப்புற என்ன ஆயிருக்கு ஒரு ஒரு கைல அந்த ஒயிட் கலர் கோடா இன்னொரு கைல ப்ளாக் கலர் கோடு
நல்லது எனக்கு பெருவெரல் கால்ல ஒரே ஒரு டாட்டிருக்கு அது அப்டியே வளந்துட்டே வருது வந்துச்சுனா கட் பண்ணி விட்ருல்லான்ட்ருக்கறே
எனக்கு என்னன்னா ஆ கைல டாட்டா இருந்தா பரவால்லா இந்த எண்டுலந்து அந்த எண்டு வரைக்கு ஒரு கோடு ப்ளாக் கலர் கோடு இந்த கையில ஒயிட் கலர் கோடு கால்லியு ஒரு ப்ளாக் கலர் கோடு எல்லாமே பெருவெரல்தா வேற எந்த வெரல்லயு இல்ல
நம்மளுக்குல்லா ஏ இப்டியாகுது நம்மல்லா பாத்து பாத்து திங்கிறோ சிலதுலங்னா ஜங்க் ஃபுட்டெல்லா சாப் ட்டு நல்லாத்தா இருக்குதுக
அது என்னன் தெர்ல ஆனா நம்மளுக் வர்றது மட்டு முக்காவாசி வித்தியாச வித்தியாசமா வருது இத எப்டி அதை எப்படி நம்ம வந்து கண்டுப் புடிக்கற்துனே தெர்ல ஆ நம்மளுக்கு வர நோயெல்லா மனுஷங்களுக்கு வர்ரதா மிருகங்களுக்கு வர்ரதானே தெரியாத அளவுக்கு வருது இல்ல எந்த ஜந்துக்குமே வர்ரது வராததெல்லா வந்து இந்த உலகத்துல இக்கிற எந்த ஜந்துக்கு வராத புது நோய் நம்மளுக்கு வரமாட்ருக்கு வித்தியாச வித்தியாசமா அதாவ்து ஒரு கைல கருப்பு கோடு இருக்கு இன்னொரு கைல வெள்ள கோடு இருக்கு அதுவு கருப்புக்கோட இர்ந்தா கூட செரி எல்லா கருப்பு கோடு தா வருதுன் பாக்கலா இந்த பக்கோ கருப்பு கோடுஇந்த பக்கோ வெள்ளக் கோடு கால்ல கருப்பு கோடு அப்டின்னு நா எப்டி அப்டித்தா கண்டுபுடிக்காது
இல்ல நம்ளுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனவங்ளுக்கு எதா இருக்காது நம்ளுக்கு அப்றோ வரவங்ளுக்கு எதுவு ஆகாது நமக்கு மட்டுதா அப்டி ஆகு நம்ளுக்கு அப்ப வர்றவங்ளுக்கு வச்சு என்னத்த ஆந்தா இந்தா பாரு அவளுக்கு இருந்துதுல அவுங்க அத்தக்காரி அவுங்க சித்தி காறி அவுங்க பெரிம்மா காரிக்கு இருந்து துன்னு நம்ள எக்ஸாம்ப்ள வச்சு நம்மள திட்டிதா சொல்லுவாங்க
ஆமா அது என்னமோ கரெக்ட்தா எனக்கு தெரிஞ்சு நம்ளுக்கு இருக்ற ஒடம்புல இருக்ற பிரச்சனைய யார்கிட்டயு சொல்லவே கூடாது ஷேரே பண்ணிக்க கூடாது இல்லைன்னா நம்ம பேர் வந்து சந்ததியில வந்ரு அவங்க அந்த கொழந்தையோட பாட்டிக்கு அது இருந்துது அவுங்க மாமியாருக்கு அது இருந்துது அவுங்க அப்பதாக்கு இருந்துது அவுங்க அம்மாய்கு இருந்துதுன்ட்டு வந்ரு அதனால வந்து நம்ளுக்கு இருக்ற நோவ சொல்லவே கூடாது
அப்டி சொல்னா கூட ஓகே நம்ம இன்லாஸ் இருக்றாங்க பாத்தியா இன்லாஸ்ஸூ நம்ம வீட்ல சொல்லு போது அ ஆமா அப்பா நம் பொண்ணுக்கு அப்டிதா இருந்துச்சு அதுக்குதா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அதுக்கு முன்னாடிக்ல நம்ம இன்லாஸ் வீட்ல வந்து அப்டி சொல்ல மாட்டாங்க
அ ஆமா அதுஎனமோ கரெக்ட்தா
ம் அப்ப நம்ளுக்குதா ஆனா புதுசு புதுசா வருமா அப்டியே உக்காந்ருக்கே நானு
சொன்ன எங்க மாமனாரு என்ன தெரியுமா சொன்னாங்க ஆமா உ பிள்ளைக்கு மட்டு புதுசு புதுசா நோவு வந்துட்டே கெடக்கு ஆவுனா காச்சல் தலைவலிங்குது இல்லின்னா ஏதோ ஒண்ணுங்குது ஆஸ்பத்ரி செலவு பண்ணியே எ பைய ஆ பாதிக்காசு இதுக் போய்ரு மாட்டுக்கு
நம்ளு வேலைக்கு போவோண்டி வீட்லியே இருக்றனாலதான இத சொல்றே வேலைக்கு போவுடமாட்டேங்றாங்க
வேலைக்கு அதாவ்து வேலைக்கு போனா கொழந்தைய யார் பாக்றது எங்கள யார் பாக்றது எங்ளுக்கு யாரு சோறாக்கி வக்கிறது நாங்க வயசான காலத்துல என்ன பண்றது அப்றோஎன்னங்றது தெண்டமா வீட்ல ஒக்காந்துட்டு சோறு தின்னுட்டே இருக்றா தெண்டமா தெண்டமா இருக்றா அந்த வார்த்தைய கேக்கு போதுல்லா வந்து எ எப்டி இருக்கு தெரியுமா தெண்டமா அப்டிங்கும்போதுல்லா பயங்ர கடுப்பா இருக்கு
சேரி விடு நம்ம வந்து புண்ணியத்த சேத்துட்டே போவோ நம்ளுக்கு வந்து எல்லா நல்லதே நடக்கு ஆ எல்லாரையு நல்லா பாத்தக்குவோம் அன்பு கொடுப்போம்
உனக்கு மனசாச்சி இருக்கா ஏ யார்
இருக்கு இருக்கு ஏ இருடி ஏ இருடி இருடி இ இருடி ஒருநிம்சோ கூப்ர்ர இருடி
ஆ சரி ஓகே